ஹலோ
சொல்லுமா
ஆ அக்கா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருகக்கா வீட்லலாம் பா எப்டி இருக்காங்க
எல்லாரோ நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
எல்லா நல்லா இக்காங்கா சாப்டீங்ளா
சாப்ட்டமா நீங்க
ஆ சாப்டாச்சுக்கா
செர் செரிமா
ஆ அகா ஒன்னில்லகா இதி கோலோ எல்லா நீங்க அன்னக்கு நா உங்க வீட்டுக்கு வந்த போ பாத்தேன் நீங்க ஏதோ கோல புக்கு எல்லா வச்சிருந்தீங்கல்ல ரங்கோலி நிறைய போட்டு வச்சிருந்தீங்க விதவிதமா ஒவ்வொரு புள்ளிங்க இது புள்ளி கோலோ அப்றோ வர கோலோ ல்ல நிறைய போட்டு வச்சிருந்தீங்க. நா அத சே எனக்கி கோலனா என்ன போடனுன்னே சரியாவே தெரியில. சின்ன சின்ன கோலந்தான் எனக்கு தெரியு. சேரி அன்னைக்கு உங்க இதப் பார்த்துட்டு வந்தே செரி அதுக்கப்புறோ கே பேசணும் அதப் பத்தி கேக்கணும்னு நெனைச்சே. மறந்தே போயட்டேன்கா சரிக்கா நீங்க எப்பிடிக்கா அதெல்லா இது பண்ணி வச்சிருக்கீங்க
நானு கொஞ்சோ ஃபோன்ல பார்த்து போட்டு வச்சிருக்கேமா நெறைய கோலம் வந்து கோல புக்கு வாங்கி அதுல பாத்து போட்டது தா
அப்டியாக்கா சேரிகா
மார்கழி மாசோன்னா ஃபுல்லா போடுறதுக்கு வேணுல்ல நம்மளுக்கு அதனால அதனால நோட்டுல போட்டு வச்சுப்போ. இப்போ ஒரு காம்பெடிஷன் நடத்துனாங்க. அந்த காம்பெடிஷன்ல போயி அஹ் போட்டுட்டு சர்ட்டிஃபிகேட்லா வாங்கிகுனு வந்த சொன்னாங்க
அப்டியாக்கா சேரி சேரி அக் கொஞ்ச நல்லா போடுவீங்க நீங்க நல்லா போடுவீங்க எனக்கு தெரியும் பெருசு பெருசா போடுவீங்க நல்லா கலர் எல்லாம் போடுவீங்க அதா எனக்கு அந்த அளவுக்கு எல்லா தெரியாது சின்னதா தா தெரியும் சரி உங்ககிட்ட கொஞ்சோ ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சோ ஒரு அளவுக்கு நீங்க சொன்ன மாரி இந்த மார்கழி மாசம் அந்த மாதிரி போற தரதம ஏதோ கோல இருக்கா கேட்டு வாங்கிக்கலாம் அப்டின்னு நென்ச்சேங்கா
ஆஹ் ஆமா நீ வீட்டுக்கு வரும்போது நாற்பத்துமா நான் தரேன் எங்க நாம் அஹ் நா -நா மட்டுந்தான் போங்னுர எங்க வீட்ல- வீட்டுல ரெண்டு பேரு இருக்காங்க ஆனா போடவே மாட்டாங்க இப்போட கொஞ்சோ போன வாரத்துல ஒரு ரெண்டு நாள்ளு ஊருக்கு போயிட்டு இருந்தேனே நா போட்டு போன கோலத்தோட சேரி சரி வாசல்ல யாரு பெருக்கிட்டு மறுபடியு கோலமே போடல எனக்கு வந்து பார்த்தது அவ்வளோ கோவோம் ரெண்டு நாள் வீட்டுல ஆள்ல ஏன்னா பெருக்கி கோலம் போடணு செய்யணு இல்ல அந்த மாதிரி இருக்குறாங்க இப்பல்லா
என்ன பண்றதுக்கா அக்கா நீங்க ரெண்டு நேரமே போடுவீங்கல்ல காலயிலேயு போடுவீங்க சாங்காலம்
ஆமாமா ஆமா சாங்காலம் இப்ப பொண்ண கொஞ்சோ பிராக்டிக்ஸ் குடுத்து வச்சிருக்கே பெருக்கி தண்ணி இண்ணி தெளிச்சிட்டு வந்து நா அப்பிடி போடுமா அந்தம்மாவுக்கு நாலு புள்ளி மூணு புள்ளி எல்லா கொஞ்சோ சொல்லி குத்து வச்சிருக்கே ஸ்டார் எல்லா போடுறதுக்கு போடுவாங்க அந்த அம்மா மாவு புடிச்சு போட தெரியலல்ல கோல மாவ சரி அத பிராடிக் சாவட்டூன் சொல்லிட்டு கத்து குத்து கத்து குத்துனுக்குறே போடு சாங்காலத்துல நீ காலல நான் போட்றேன்னு சொல்லிட்டு
சேரிக்கா செரி எங்க வீட்ல எங்க அம்மா நல்லா போடுவாங்க பெரிய பெரிய கோலோ அப்றோ இந்த புள்ளிக்கோலந்த இதுல்லா இருக்குல்ல அந்த என்னது சச் ஆ ஆச்சிக்கு கோலோ அதெல்லா வரும்க்கா அத நல்லா போடுவாங்க நெறைய போடுவாங் எனக்கு அந்த சிக்கோலோ எனக்கு அவ்ள தெரியாது
நாங்கூடொ நாங்கூட நல்லா பெருசா போடுவே சிக்கு கொல்லோலா பாத்துட்டன்னா ஆஹ் அப்போடா அதெல்லாம் விடமாட்டே பாத்துட்டா போட்ருவ நானு
அப்டியாக்கா சேர் சேரி அதெல்லாம் உங்களுக்கு அப்டியே போட்டு போட்டு பழகிருக் சில்ல நா வீட்ல இருக்கம அம்மா சொல்லுவாங்க போட சொல்லுவா நான் வந்து இல்ல நீங்க சொன்ன மாதி உங்க பொண்ணுமாதா நானு பர்ஸ்டன் சாக்பீஸ்ல போட்டு போட்டு பழகுன அப்றொ கொஞ்சமா போட்டு போட்டு பழகுன சேரி அந்தந்த டிசைன் மாதிரிலா போட்டுல்லா செரி டிசைன் தானே ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி போட்ருவே மாத்தபடி இந்த சிக்கு கோலந்தா சுத்தமாவே எனக்கு வராதுக்கா
அப்டியா ப பாத்தா கஷ்டமா இருக்ற மாரிதாருக்கு போட ஆரம்பிச்சிட்டொம்னா எல்லா ஈஸியாதா இருக்கு அப் ஆ ஆ எதுமே கஷ்டமாவே தெரியாது அதனால பாத்துக்கொ போட்ருவே கலரு குத்துடுவேன் இந்த ஃபெஸ்டிவெல்லா வந்ததுன்னா நல்நால்லாம் வந்ததுன்னா எல்லாத்துக்கு நான் தான் போட்னுருப்பே யாரையு கூப்ட மாட்டே நாலு மணிக்கு எழுந்து வாசல பெருக்கி தனி தெளிச்சுட்டு போடுவே எல்லாம் நைட்ல போடுவாங்க னா எனக்கு நைட்ல போர்து எனக்கு பிடிக்காது
ஆஹ் செரிக்கா சேரி செரிக்கா அக்கா இந்த இதல்லா எங்க வாங்குவீங்க்கா அந்த மாவு கோலம் மாவெல்லா கடையில வாங்குவீங்
கடையில தாமா கடையில தா இல்லைன்னா நம்பொ அந்த வண்டில த ஸ்ட்ரீட்லயே கொண்டு வராங்கல்ல தெருவுல அவொங்ககிட்ட வாங்கிப்போ
தேரிக்கா ஆனா வந்து சொல்றாங்க வெறும்யே அது து மட்டும் போடக்கூடாது கொஞ்ஜொ பச்சசி இருக்குல்ல அத வந்து பொடி பண்ணிட்டு அதயு இது கூட மிக்ஸ் பண்ணாதான்
அது வந்து வெள்ள கோலோ வெள்ளக்கோல மாவுல ஆமா அது மிக்ஸ் பண்ணணு இப்பதான் கடையில விக்கிறவங்கோ மிக்ஸ் பண்ணி பேக்கெட் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா அத்தானே லாபோ அவங்களுக்கு அதனால மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க ஒரு ஒரு கடையில தான் மிக்ஸ் பண்ணாத விக்கிறாங்க நம்பொ கோலம் போடும்போது அப்டியே டல்லாருக்குற மாரி இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணல அப்போ நம் ஒ அரிசிமாவு கொஞ்ஜொ கலந்துக்கணு நல்லாருக்கும் மிக்ஸ் பண்ணதுலயே மறுபடியும் மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம கோலமே போட முடியாது ரொம்ப கஷ்டமாய்டு அதனால அதனால நெறையெல்லா பச்சர்சி மாவ கலக்க கூடாது கொஞ்சமாதா கலக்கணு அவு அதா சில கடையில கலந்து விக்கிறாங்க சில கடையில கலக்க மாட்டென்றாங்க அது நம்ம போடும் போத்தான் நம்மள்க்கு வித்தியாசொ தெரியு
உக் கேட்டா கேக்கா சேரிக்கா அக்கா இந்த ஸ்ட அ சொல்லுங்க
அந்த அர்சி மாவுள்ள வீட்டுக்குள்ள பூஜ ரூம்லல்லா போடுவாங்களே அந்த மாரி போடுவீங்ளா
அந்த மாதி அது அத பத்திதா இப்ப நா கேக்கலானு வந்தே அது எப்டி நீங்க போடுவீங் நீங்க அது அரிச்சு போடுவிங்ளா இல்ல என்ன பண்ணுவீங்க அத
பச்சரிசி கொஞ்சோ மாவாருந்துதுனா, கொஞ்ச நேர ஊரவச்சிருனு இல்ல அரிசி சிய ஊற வச்சு மிக்சில நல்லா நைஸா அரைச்சிக்கிணு. அரச்சிட்டு ஒரு துணிய ஒய்ட் துணிய வச்சுக்கினு அதுல டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம ஃபிங்கர்ஸ்ல வெரல்ல தொட்டு தொட்டு தொட்டு வச்சு போட வேண்டியத்தா.
ஓ சேரிக்கா, சேரி, சேரி
நடு நடு வீட்லல்லா அப்டிதா போடுவோ, வீட்டுக்குள்ள எல்லா அப்டிதா போடுவோ, அரிசி மாவுலதான போட்ணு
அதுதா நானு கேக்குற. ஓ சேரிக்கா அக்கா அது சில டைம் வந்துல வந்து அந்த இது தண்ணி நொம்ப தண்ணி ஆயிருது ஆனா அரைக்கும்போது அது அப்பறோ வரவே மாட்டன்னுது. அப்ப என்ன பண்றதுக்கா? அந்த மாரி வந்துச்சுனா
ரொம்ப தண்ணியா நம்ம கொஞ்சோ தண்ணி கம்மி பண்ணிட்டு அரைக்கிணு அரச்சு அப்டியே கட்டியான வச்சிருக்குணு நம்ப வெச்சிட்டு துணியிலதா துணி ஆனா கொஞ்சோ தண்ணியாதா வேணு அதுக்கு ரொம்ப கட்டியல்லா தேவப்படாது.
க்கா சேரிக்கா
இந்த இந்த வருசோ நல்ல பெரிய பெரிய கோலமா போட்டு அசத்து நா குடுக்குறே உனக்கு
சேரிக்கா ஓகேக்கா, நீங்க உங்க உங்க இதெல்லா நாங்க எனக்கு நானு அது பிராக்டிஸ் பண்ற, பண்ணிட்டு அடுத்த வருஷல்லா வரும்போது நியூ இயரல்லா வரும்போது புது வருஷத்துக்கு பெரிய பெரிய கோலமா போடுறே.
ஆ போடுங்க, போடுங்க. ம் ஆ, பொண்ண கலர்ல்லா கொடுக்க சொல்லுங்க தனியால்லா செய்ய முடியாது.
ஆமாக்கா, எனக்கு இந்த கலர் கொடுக்குதா கஷ்டங்க்கா கொஞ்சோ குனிஞ்சு உடக்காந்து போட்டாலே முதுகு வலி வந்திருதா அதனால நா கலர்ஸ்சே பண்ண மாட்டேன்ட்ட நா என்ன பண்ணுவே வெ வெள்ள மட்டுந்தா போட்டு விட்டுவே எ ச எப்பயாவது ரொம்ப ரேரா முடிஞ்சிச்சுனாதா போடுவே இல்லன்னா விட்ருவேங்க்கா.
ஓஹோ என்ன பண்றது கொஞ்சோ அது முதுகுல்லா வலிக்கதா செய்யுது இருந்தாலு எல்லாரு வீட்டு வாசல்லயு நல்லா இருக்கும் போது நம்ம வீட்டு வாசல்ல மட்டு கோலம் இல்லன்னா கஷ்டமா இருக்குதுல்ல
ஆமாக்கா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க்கா க கலர் பௌடர்ல வந் து பண்ணுவீங்களாக்கா அந்த வெள்ள வெள்ள கலர் கோல மாவு
இ இப்ப அத, இப்பல்லா யாரும்மா மிக்ஸ் பண்றாங்க கடைலயே கலந்து விக்கிதுல்ல, முன்னதா அந்த பவுடரு விக்கு வாங்கிட்டுவந்து கலந்துனு கெடப்போ
ஆமா ஆமா, இப்போ அப்டியே வாங்கி அதுவே அதுவே போட்ருவீங்க அப்டியே
அதுல வெள்ளல்லா கலந்தோம்னா கலர் டல்லாயிடு.
சேரிக்கா சேரி சேரி, ஆ சேரிக்கா
கிளைமேட்டு ரெண்டு நாளா மழையு வெயிலு காயவே கோல்டு தலவலின்னு வந்துச்சு. அ இரும்பலு, ம் ஒட ஒ இரும்பலு ஆ, தலவலியு ஜாஸ்தியாயிடுச்சு க்ள க்ளைமேட் மாற மாற ஓடம்பு ஓத்துக்காத போயிடுச்சு அதுக்கு எதனா கஷாயம் மாரி வே சொல்லுங்களே
கஷாயமாக்கா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இது இருக்குல்ல என்ன துளசி எல ஆஹ் துளசின இந்த கரு துளசின்னு சொல்லுவாங்கல்ல அந்த துளசி எல ஆஹ் அந்த துளசி எல அப் அப்புறோ கற்பூரவள்ளி எல அது கற்பூரவள்ளி எல ரொம்ப போட வேண்டா ஆ கொஞ்சோ ஒரு ரெண்டு மூணு அப்டி நமக்கு வேணா பரவாயில்ல சின்ன கொழந்தங்களுக்கு தா கொஞ்சோ கம்மி பண்ணிக்கணு அப்புற கொஞ்ச இது ஜீரகோ அப்புற மிளகு முழு மிளகு இருக்குல்ல அது அப்புறோ வேற என்ன போடுவாங்க இஞ்சி ஒரு துண்டு போடலா போட்டு இதெல்லா வந்து இந்த இது மிளகு இதெல்லா வந்து கொஞ்சோ ஏதாவது இடிக்கல்ல வந்து கொஞ்ச இது பண்ணிட்டு குத்திட்டு அப்புற அது அப்புற இந்த இது இந்த எலைங்கள் எல்லா போட்டுல தண்ணி ஒரு கிளாஸ் ஒ ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு அது ஒரு கிளாஸ் வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுல அது அப்படியே ஆ குடிச்சன்னா செரிய ஆயிருகா கொஞ்சோ
ஓஹோ சேரி சேரிமா
அந்த மாரி இது பண்லா ஆம்மா அந்த மாரி போல அது கூட இது கூட கொஞ்ச சேத்து ப்பாங்கா கொத்தமல்லி இருக்குல முழு கொத்தமல்லி அத வந்து இல்ல கொஞ்சோ அதையு கொஞ்சோ பொ இடிச்சு அதைய சேர்த்துப்பாங்க கொத்தமல்லி கொஞ்சோ சேர்த்துப்பாங்க இப்ப இஞ்சிக்கு பதிலா சுக்கு இருஞ்னா சுக்கு க்கு சேர்த்துக்லா பிரச்சன இல்ல அப்டி சுக்கு இல்லாத பட்சல இஞ்சி வந்து சேத்துட்டு அத வந்து வடிகட்டி குடிச்சனா இத கொழந்தைங்களுக்கு எதாவ் கொடுக்கறதா இருந்தா இதே கஷாயத்துல வந்து கொஞ்ச தேன் வந்து கலந்துல கொடுத்தன்னா அவங்களுக்கு இருக்கிற சளி எல்லா இதுவாயி வந்துரு ஆனா அப்படிதா சொல்றாங்க தேன் வந்து இந்த இந்த கற்பூரவல்லி சாற எடுத்துட்டு அந்த எலையோட சாற எடுத் து அதுல தேன் கலந்து குடிச்சாலே நெ நெஞ்சு சளி எல்லா வந்துருன் சொல்றாங்கக்கா
அப்படியா சேரி சேரி நா எ நம்பளுக்கு அது ஆஹ் கொழந்தைங்களுக்கு குடுக்குறதுக்கு சரிப்பட்டு வரு நம்ப பெரியவங்களுக்கு இதா சரிப்பட்டு வரு
ஆமா ஆமாக்கா அது ஆமா வெறும்மையா கூட நம்ம அந்த க எலைய வந் துல ரெண்டு எடுத்து காலைல எடுத்துல்ல கடிச்சு சாப்டா அந்த சாறு அப்படியே உள்ள எறங்கும் பாத்தீங்களா அது கூட நல்லது ஆனா அது வந்து கொஞ்ச ஈட்டு ரொம்ப சாப்டக் கூடாது இப்போ ரெண்ட் நாளுக்கு ஒன்ஸ் அப்டி சாப் புலா ஒரு ரண்டு எல அந்த மாரி சாப் லா ரொம்ப சாப்டாலு சூடு கெளப்பிருன் சொ சொல்வாங்க அதுனால அதுவெ இது பண்ண கூடாது
சேர் செரிமா சேரி நா போ கஷாயல்லா போட்டு குடிச்சிட்டு நா அப்றொ கால் பண்றே
ஆஹ் சேரிக்கா ஓகேக்கா ஒடம்ப பாத்துக்கோங்கக்கா நல்லா ரெஸ்ட் எடுங்க ஓகேக்கா சேரிக்கா ஓகேக்கா வைக்கிரகா